கேக்குதா ம் நல்லாவே கேக்கு கேமரால உள்ள போயிட்டீங்கனா நீ பேசறது எதுமே கேக்கல அதா கட் பண்ணிவிட்டே
அப்டியா
ம் ரெண்டு வாட்டி சும்மா வேஸ்டா போயிருக்கி
மச்சா அந்த சாப்பாடு நா சாப்டே ஆனு மச்சா நீ சொன்ன பாத்தியா ஈரலு ரை
அ அ அ டேஸ்ட்டு என்ன மச்சா சிக்கனு பதுல ஈரல் சேப்பாய்ங்க மச்சா அவ்ளோ தான்டா
அது தனியாவே ஈர்லு வாங்கினந்துட்டு ஈர்ல ஒரு ஐம்பது பேருக்கு வாங்கனா அதிகமாக வருமே டா
ஆமா எனக்கு அது முன்ன தெடிக்கு முன்ன புடிக்கு அந்த அங்க பி ஜில இருந்வையி ஆன இப்ப டேஸ்ட் மாரி சு மச்சா வேற யாரோ மாஸ்ட்ரு போட்டுட்டாங்க
ஆ மாஸ்டர் மாரிக்னேதா இருப்பாங்க ஒன்னு பண்ண முடியாது அதெல்லா
டேஸ்டு மாரி போச்சு
ம் ம் ஒரே மாஸ்டர் நீயே சொல்லு ஒரே மாஸ்டர் எங்கனது இருப்பாங்லா ஒரு இடத்துல
அதா மூணு மாசோ வந்துச்சு இருப்பாங்க மூணு மாச
எங்குமே ஒ ஆ எங்குமே ஒரே மாஸ்டர்ல்லா அவ்ளோ இருக்கு மாட்டாங்க எல்லாத்துலயு
ஆ நாலா காரமா இருக்கான்தா சாப்ட்வே நல்லாதா சாப்
ஆ
ம் நல்லா இருக்கு காரமா இருக்குன் சொல்லி சாப்ட்டே
எ சென்னை சைட்ல வந்தா சாப்ட்டு அனுப்பு
சேர் சேர் சே
டேய் நா சென்னனைல ஒன் பை டூ பிய ஒன் பை ஒன் பை டூ தாண்டா சிக்கன் ரைஸ் சாப் ட சாப்டவே முடியலடா அது ஏன்னே தெரியமாட்டுது மச்சா
ஒன் பை டூ வே முடியலையா
ஆ ஒன் பை டூ தா முடிய்ல
ஏ
சாப்ட முடிய்ல என்னானே தெர்லயே
ஏ அவ்ளோவா வச்சாங்கெ ஒன் பை டூ வு
சென்னை பீச்ச பீச்சு மண் மண்ணுல இருக்கு பாத்தியா கடைங்க லைன்னா
ஆமா
அந்த கடைல் தா
அவங்கெ எவளோ வச்சாங்கெ நெறையா இருந்துச்சா என்ன
ஒரு பவுல்ல தான்டா குத்தானுங்க அதுவே சாப்ட முட்லடா
ஆ
கரெக்டா என்னானே தெரிய மாட்டேங்குது
ம்
இப்போ குளிக்கனு இப்போ
ம் எனக்கு என்னமோதா அந்த அந்த ஐ டி அந்த ஐ டி ல வெறு அறுவத்தி எட்ரூவா தா தறாங்கெ
இப்பதானே வச்சான் நான் போய் குளிக்கர க்கலதமா ஆ
ச்சா
சொல்றா
எ இதுலருந்து நாப்போருவா தா குடுக்குறாங்கெ
ஏ
தெர்ல
ஏ
ஏன் தெர்ல ஏன்டா என்ட கேக்குற
ஆ
இது வரைக்கு நாப்போருவாதா வந்துச்சு எ இதுக்கு அது அவ்ளோதான கால் பேசி முடிச்சாச்சு இப்ப டாஸ்குதான இது டாஸ்க்
ம் அதுகிட்டயா உன்ந்தில்லயா ஓன் ஐ டி யா
ஆமாம்மா
அதுல கம்மியாதா குடுப்பாங்க எனக்கு முஞ்சு போச்சு அவள்தா அப்பலா யோசிச்சு பாத்துக்க என்ந்துலா போய் குளிக்கணு தண்ணி காஸ்ட் ஏறுதாப்பா
கெம இருக்கனுனா சொல்ட்ட அப்பப்ப ஆ டி பி ஃபோன் ரொம்ப சொல்லி குடுக்குறே
சேர் சேர் இப்பதா தெர்தா இப்பதா தெர்தாடா ஒனக்கு அதுமே உயிர குட்த்து கூமுட்டயாட்ட நா வ பண்றியாடான்னே
ம் அதா திருப்பி யாராது ஃபோன் நம்பராது தேவப்பட்டா சொல்லு
ம் போய் ஒடம்பு குளிக்க சொல் போய் ஒடம்பு குளிக்க சொல்லிறாரு வீட்ல அப்பா
ம்
இவகிட்ட முடிச்சுட்டே போய்டா எது வடம்புடிச்சு வந்து பேசணு
ஆ
ம்
உம் யாராது நம்பர் கேட்டா சொல்லுங்க நா இப்பயே அனுப்பிச்சி விடுற இப்ப நம்பர் இருக்கு எய கைல
ஆ உங் கைல இருந்தா பத்தாது பா நா வந்து அவங்ககிட்ட இ இது பண்ணாது இது இந்த இது முஞ்சு போச்சுறா கால் பேசுறது முடிஞ்சிச்சுடா இதோட கிடையாதுன்ட்டா நா வந்தா சொல்ற
ம் சேரி வந்தா சொல்லு பேசலா
சேர் சேரி சேரி அதுக்கு ஃபோன் பண்ணானா நைட ல்லா பேசினிருந்த நைட் எல்லா எய கிட்ட உக்காந்து பேசினிருந்தாடா
காசே தரமா மட்டாங்க ம் இல்லயே யாரு
நைட் எல்லா எய ஃப்ரெண்ட்
அருணு கேட்டுச்சு நா இவ எப்டி அதுன்னு எப்டி வந்து நைட் விடுக்க அருண் எதுக்கு இவட்ட நைட் முழுக்க பேசுறா எனக்கு அது டவுட் ஆயிடுச்சு
ஏய் நா அருண் இல்லடா பரதன் டா
எனக்கு அருனுன்னு கேட்டுச்சு ஸ்டார்டிங்ல இல்ல அடிக்கல எதுமே எய
எய கிட்ட ஒரு ஒன்றரவர் பேசிகினா நைட்டு மத்தியான ஒரு ஒன்றரவரு ஆ ஓன் ஒன்ற ஹவர்
ஒன் அவரா இன்னிக்கு நைட் ஒன்ற வரைக்கு பேசுறா கேட்டுட்டு
நைட்டு பேசுனா மதியானமு பேசுனா உம் அதல்லா அவளோட போட்ட தால் தா சிங் ஜா முடுஞ்சு போச்சு எப்பயோ
ம் சிஸ் கா இதுலயு கான்பரன்ஸ் கால்லா போட்டு இதுலையு கார்னஸ் கால்லா போட்டு பேசுனா நல்லா இருக்கு போல
ம்ம்
ஏய் இன்னிக்கு பத்து மணிக்கு மேட்ச் பாப்பியா எப்டி ஹலோ கிடைக்கணு மேச்சு மேட்ச் இந்தியா வெசஸ் இங்கிலாந்து
போடா இன்னிக்கு நைட் போய் இருந்தா கூட பரவாயில்ல மச்சா, நாளைக்கு திருப்பதி கேட்டிருங்க்கு தாண்டா டேய், கேக்குதா, கேக்குதாடா
கேக்குறச்சா
ம்ம்
ஹலோ
நாளு கேக்குதா
கேட்ரிங் போன்னா எப்டி பேசுவ
கேட்ரிங் போனாவா மேச்சு பாக்கறது சொல்ரண்டா
உம் இல்ல நீங்க இது பண்ணலாம்ல கமண்டறி பண்ணலாம்ல நைட்டு நைட்டு கமன்ட்றி
டேய், நைட்டு பண்ணுலான்னுரியா நிஜிமா சுரா வரியா?
அ இந்த போன் பேசிட்டு நம்ம பேசிக்கலா நல்லது தா
எப்டி போன் பேசீயின்னே பாப்ப
நா போன் பேசி லேப்டாப்ல பாப்ப
ஏய், என்னுது லேப்டாப்புல பாக்கலா. அது வந்து என்னது அந்த பிரிமியும் அந்த மாறி எதுனாது போட்டுருந்த மட்டு தா லேப்டாப்ல சப்போர்ட் ஆகுமா.
எ எய எய இத பண்ண எய ஓடிபி போடு, எய நம்பர போட்டு எனக்கு ரெண்டு இருக்கு
இருக்கா நிஜமா
ஆமா நா ஒருவாக்கி ரிச்சார்ஜ் பண்ண ஜியோ ஹாட்ஸ்டாரு. ஆ எனக்கு ரெண்டு டிரஸ் எடுக்கல.
எனக்கு இருக்குது நெனேக்கிறே ஏர்டெல்ல ஒரு நாலு ஜி பி அஞ்சி ஜி பி.
இவ்ங்க நா ஒருவாக்கி தானே ரிசார்ஜ் பண்ணே ஒருவா ஆஃபர் வந்துச்சு பண்ணிவுட்டே ஒருவா தானேன்னு
ம் இது ஒருபாவா
ஆ ஓரு ரூபாய்க்கு ரிசார்ஜ் ஹாட்ஸ்டாரு
அது நானே பஸ்ட்டு பண்ட்டே அதுக்கத்து வேணனான் உட்டே
ஆ
ஜூயோ ஹாட்ஸ்டார் ல ஐ பி எல் மேட்ச்சு பாக்குறதுக் அப்போ வச்சே சும்மா
ஆ ஒருவாய்க்கா
ம் லேப்டாப்ல பாக்கற்துக்கு எத்து வெளியே உட்டே
ஆ ஆ
கேக்குதாடா
ம் கேக்கவே கேக்குது
எனக்கு ஆ உ ன்ற மாதிரி கேக்குது நீ பேசது
அதா இந்த சிக்னல் கெடைக்காத்தா
அப்பாவ பாவம் பாக்கதுக்கு ஒடம்பா குடுக்குணு
ஆ
புள்ளி இல்லாத கோலம் மாரி இருக்கூல தல.
ஆமா ஆமா
ரே டயடாங்கு குள்ச்சி ரெண்ட் நாளாவுது நா கேட்டிங் பண்ணனுப்பே கேட்ரிங் பண்ணே அன்னிக்கூ குளிக்கல
ம்
அப் பாத்துக்கோ ஏ ஒடம்பு எப்டி இருக்கூனு கேட்ரிங் போயிட்டு வந்தனே அன்னைக்கூ குளிக்கலடா ஊசி போட்னு வந்தன்ல அதுனால நா குளிக்கூடாது ஊசி போட்டா அன்னிக் குளிக்கமாட்டாங்க யாருமே எப்புமே
சேரி செ மச்சா திருப்பியு இப்ப ஏய் மச்சா ஓரு டவுட்டு
ஆ
முன்னாடியே பேஸ் எனக்கு ஒரு டவுட்டு இருக்கு.
என்னது
ஏ மெயின் ஐ டி க்கி நா மெயின் ஐ டி ல பேச போதே எனக்கு முடிய போதுன்னு சொன்னாய்ங்க திருப்பி அப்போ ஓபன் பண்ணாய்ங்களோ ஃபோன் பேசுறக்கு
நா சொன்னா சொல்றேன்டா
ஆ
ம்
ம் ஏ ஐ டி தா இருக்கு போன் பேசுறக்கு
ப்ப புல்லதடா
ம் அப்ப அது முடிச்சிட்டியா ட்ரான் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் முடிச்ட்டியா நீ
இல்லல்லே
அம்பது முட்ச்சிட்டியாக்க
இல்லடா சொன்னே
அப்ப எவ்ளோ முச்சிருக
நா தொடவேல்ல அது
அய் அது நேத்து நேத்துதானே தொட்ட தொன்னே
இல்ல டா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொ சின் சொன்னே அத தொட வேண்டா பண்லாமா வேண்டாமான் தெர்ல போய் பாக்கலான்டா
ஆ
ம் ம்
ஆ எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருன் நெனைக்கிறே மச்சா இருவதுக்குள்ளயே நா முடிச்சிருவே நெனைக்கிறே
ஆ
இந்த இருவதுக்குள்ளே ஃபோன் கால்லா முடிச்சுவ நெனைக்கிறே எனக்கு தெரிஞ்சு
புர்ல ஃபோனு ஃபோன் பேசத்து வுதோட முஞ்சிருன்றியா
ஆம்மா ஃபோன் பேச இன்னைலந்து முடிஞ்சிருமோ பைனெத்துலே என்க்கு முடிஞ்சிது நெனைக்க பைனைத்து பத்தபோல்லீயே
பாகலா
மச்சா நீ யார்க்கு ஃபோன் பண்ணாத சொல்ட்டே
நா பண்ண மாட்டே
ஆ அப்டியே வையி நா பேசி முட்ச்சுக்குறே அதுக்கப்றோ பாத்துக்லா
சேர் சேர்
நீ ய வேற யார்ட்ட பேசுற
நா எ தம்பி கிட்ட பேசின்னுப்பே
ஆ எனக்கு முடிக்கிற வரைக்கு வையி பேசாத நீ யா
ஏனா அது என்ன ரேட்டுக்கு ரெண்டு சைடும் பேசல்ல ஓகிட்ட ஒரு பத்து வாட்டி பேசன அவேகிட்ட ஒரு பத்து வாட்டி பேசன அவ்ளோதா இருவது கிட்ட வன்ச்சு
ஆ அதா இப்பதிக்கி பேசல
ஏ சே
ஆ
டேய் ஃபோட்டோ க டேய் ஃபோட்டோ கட்ல ஃபோட்டோ எத்துட்டு
ஆ
இப்போ நாலு ஃபோட்டோ எனக்கு தேவ போதுன்னு சொல்ட்டு அது எடுத்து டாக்குமெண்டா அவங்க நம்ம ஃபோட்டோ வச்சுக்கலாம்ல அந்த ஃபோட்டோ வந்து நம்ம டாக்குமண்டா கேட்டா அம்ச்சுடுவாங்க கேக்குதா அம்ச்சுடுவாங்ளா
அம்ச்சுடுவாங்க
ஆ கேட்டா கொடுப்பாங்ளா அம்ச்சுடுவாங்ளா கேட்டா அம்ச்சுடுவாங்களா டா அம்ச்சுட்டா கர்ட்டாருக்குமா எனக்கு
ம்
நானு அதாப்பாக்றே அம்ச்சுட்டா எனக்கு கர்ட்டாருக்கு ஏன்னா ஒவ்வொரு வாட்டிடுக்க தேவல்ல எங்கூர்ல வந்து பத்து அந்த ஃபோட்டோவே வந்து பத்தோ பன்னெண்டோ எடுக்றாங்லா
ஆ
அது பன்ணென்டு காப்பி ஆ பத்தோ பன்ணென்டோ எவ்ளோன் தெர்ல அதிகமா வரு சொல்றாங்க பென்ட்ரைவ் இதுவது ஃபோட்டோவு நூறுபாதான்றா எங்கூர்ல சும்மா இதுவ து தான ஏனா டாக்குமெண்ட் சென்ட் பண்ணட்டோனா அவுங்க இதுவ் எத்து பிரிண்ட் போட்டு குத்துருவாங்க நம்பகிட்ட
ம் ம்
அதா எ நா போய் குள்ச்சிட்டு வந்திருட்டா
ஆ சரி மச்சா
குள்ச்சிட்டு வந்தாதா
ம் சேர் போய்ட்டுவா
சே சே